வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ம் தோழி
சாப்ட்டாச்சா ஆ சாப்ட்டே தோழி நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டே தோழி இப்ப இனிமே மதியத்துக்குதா சமைக்கணு
ஆமா தோழி நானுந்தா நா கறிவே எடுத்து எடுத்து வச்சிருக்கே இப்ப இதுக் மேலதா மத்தியானோ சமைக்கணு காலேல என்ன சாப்ட்டீங்க
காலேல எப்பவு போல தோச தா தோச சாம்பார் வச்சி தே வெறு பருப்பு மட்டு தாளிச்சி வச்சிருந்தே ஆ அது சா சாப்டாச்சி இப்ப மதியத்துக்கு தா சமைக்கணு அதா கீரையு கீர போட்டு கடையலா அப்டின்ட்டுருக்கே
என்ன கீர தோழி
கீர அந்த எதோ சிறுங்கீரைங்களா அந்த மாதி
சிறு சிறுகீர
ஆ சிறு கீர ஆ அந்த கீரதா செரி இன்னக்கி கடஞ்சிறலா நா வீட்ல ஒராள் தா இருக்கே
ஓ அப்டியா
ஆ சே அப்ப ஒரு ஆளுக்காக எதுக்கு அதயு செய்யணு செரி ஓகே கீர கடஞ்சிட்டா நம்ம ஒராள் சாப்ட்டுக்கலா அப்றோ ரச இருக் கு செரி ஓகே போது இதுவே
ஆமா நம்ம ஓலா ஒரு ஆளுக்கு எவ்ளோ சமைப்போ சொல்லுங்க நம்ம வேற யாராவது இருந்தாங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து சமைப்போ ஏ நம்மளுக் கு மட்டுமே அப்டின்னா நம்மளுக்கு அது சமைக்கவே தோணாது
ம் அதுவு இல்லாம இப்ப ஆ வீட்ல யாராவது இருந்தாங்க அப்டின்னா ஜா கொஞ்சோ சமைக்கிறதுல வந்து செரி ஓகே இது செய்யலா அது செய்யலான்னு யோசிக்கலா இப்ப ஒரு ஆள் நால நம்மளே சமைச்சி நம்மளே சாப்ட்றது ஒரு மாரி ஆ போர் அடிக்க ஒரு மாரி மூஞ்சில அடிச்ச மாரி இருக் கு சிஸ்டர் சாப்டவே முடியல
ஆமா கரெக்டா சொல்லீங்க நீங்க எனக்கு அதே மாரிதா தோணுது நானு வீட்ல தனியா இருந் தேன்னா சாப்ட்டு நா மட்டு எனக்காக மட்டுமே சமைச்சி சாப்டணு அப்டின்னா ஒரு கடுப்பா இருக்கு அதுக்கு ஏதாவது வாங்கி சாப்ட்டுக்கலாமா அப்டின்னு
ஆ அதேதா எனக்கு ரெண்டேரு ஒரே மாறி போல
அதுதா தோழி ஏன்னா கா காலேல எழுந்து கணவருக்கு கட்டி குடுத்துட்டே அப்டின்னா சமச்சிருவ அதுவே நா எனக்கு அதையு வச்சுப்ப இப்போ கணவர்ரு கால்ல சீக்கிரமா போயிட்டாங்க அப்டின்னா என்னோட சாப்பாடு சமைக்கிறதுக்காக எனக்கு ஒரே கருப்பா இருக்கு என்னடா நம்ம தனி னியா சமைச்சு வச்சு சாப்புணுமா
உம் அதுவுமே பாருங்களே இப்ப வந்து வெஜ் வெஜ்னா கூட ஓரளவுக்குன்னு பாத்துக்கலா ஆனா இந்த நான்வெஜ்லா நம்மளே எல்லாமே அலசி நம்மளே சமைக்கிறோல இந்த மசாலா அது இதுன்னு போட்டு சா நம்மளே சமச்சு நம்மளே சாப்டும்போது நமக்கு அது ஒன் ஏதோ சாப்பன்ணு அப்டின்னு க்காக சாப்பறது தா இருக்கு ஆனா மித்தபடி வந்து நமக்கு அந்த டேஸ்ட்டும் ஒன்னு தெரில ஒரு இதுவு தெர்ல இதுவே பக்கத்து வீட்ல எதாவது சமச்சு குடுத்தாங்கன்னா அதுதா டேஸ்ட்டு நமக்கு ஆனா நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம செஞ்சாதா நல்லா இருக்கு
ஆமா கரெக்டா சொல்லுங்க அது எப்டின்னா நானு என் சின்ன வயசுல என்னா பண்ணுவ எங்க அம்மா என்னதா சமச்சு குடுத்தாலு பக்கத்து வீட்ல எதாவது குடுத்தாங்க அப்டின்னா ரொம்ப ருசிச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நீங்களு பண்றீங்களே இது பாருங்க நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லுவ அப்போ எனக்கு தெரியாது அ து எவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு இப்போ நம்ம சமைக்கும் போது வேற யாராவது செரியாவே சமைக்கில பாரு அவங்க நல்லா சமச்சு குடுத்துருக்காங்க அப்டி சொல்லும் போது அப்போதா எனக் தெரிது செரி நம்மளு நம்ம அம்மாவ இப்டித்தான சொல்லிர்கோ
ஆம்மா அப்ப அந்த டைம்ல எவ்ளோ கஷ்டம ஆ
இப்போ நம்மளுக்கு நடக்கு போதுதா அது தெரிது
உம் கரெக்டா சொல்றீங்க சிஸ்டர் அதுவு இல்லாம இப்ப வந்து எப்டின்னா அ இப்ப பக்கத்து வீட்ல நமக்கு தெரியு அவிங்க சாப்ப செய்யறத வந்து ரொம்ப மோசமா இருக்கு ஆனா வந்து அது நமக்கு நல்லா இருக்கு அதையு நம்ம வீட்ல க்கிறவங்களுக்கு அதவே குடுத்தோன வெச்சிக இதெல்லா நல்லாவா இருக்கு இது எதுக் போய் சாப்பற இது எது நீ மொத வாங்கற நீ செம அதுதா நல்லா இருக்கு அப்டிபாங்க
ஆமா கரெக்டா சொன்னீங்க அது எங்க அம்மா சொல்லுவாங்க என்னா தா நா பண்ணி குடுத்தாலு இன்னைக் கி எப்போமே வெளில வாங்கி சாப்பறது தான்டி புடிக்கு அப்டின்னு திட்டுவாங்க நா இல்ல நா எனக்கு அப்டி எல்லா கெடையாது நீங்க நல்லா சமச்சீங்கன்னா நீங்க தா நல்லா சமச்சிருக்கீங்க அப்டின்னு சொல்லுவ அப்டின்வே ஆனாலு எங்க அம்மா இல்ல உனக்கு எப்பவுமே வீட்டில்ல சமைக்கிறது புடிக்காதுடி வெளில குடுக்குறது நல்லா சாப்புடுவ அப்டின்ட்டு சொல்லுவாங்க
ஆஹ் எங்க வீட்லயு தா சிஸ்டர் நானு அப்டிதா எங்க அம்மாட்ட இப்டிதா சண்ட போடுவ ஆனா நம்ம நம்மள விட கொஞ்சோ ரொம்ப மோசமா சமைப்பாங்கள அந்த ஒரு சில வீட்ல அத சாப்படும் போது எங்க அம்மா சமைக்கிறதே சூப்பர் அதுக்கு எங்க அம்மா சமைக்கிறது எவ்ளவோ மேலுப்பா அந்த சாப்பாடு சாப்பாறதுக்கு நா இத சாப்டுருக்கலா
கரெக்டா சொன்னீங்க ஏனா நம்மளு க்கு அந்த அரும தெரில இப்போ நம்மளுக்கு நடக்கு போதுதா நம்மளுக்கு அந்த அரும தெரிது
உம் ம் அதுதா சொல்லுங்க அதுவு இல்லாம நம்ம அம்மா வீட்ல இருக்கும் போதெல்லாம் அ இப்டியே படு த்துக்கிட்டு மா எனக்கு அத எடுத்துட்டு வாங்க எனக் இத எடுத்துட்டு வாங்க சாப்ட தட்டு கூட எடுத்து வெக்க மாட்டோ அப்டி இருப்போ ஆனா இப்ப நம்ம சொல்ல போனா அந்த வீட்ல வந்து சம்பளோ வாங்காத ஒரு ஸ்டாஃப்
ஆமா கரெக்டா சொல்லீங்க சம்பளோ வாங்காத ஒரு ஸ்டாஃப் எல்லாமே அவங்களுக்கு என்ன வேணு அப்றமா அவுங்ளுக்கு என்ன பிடிக்கு அந்த மாரி பாத்து பாத்து சமைக்க வேண்டியதா இருக்கு க்கு தோழி இப்போ நம்மளுக்காக கூட நம்ம அந்த மாரி சமைக்க மாட்டோ
ஹ ஒரு சில நேரத்துல எனக்கே தோணு நம்ம ஏதோ ஹோட்டல்ல வேலை செய்றோமோ எப்ப பாத்தாலு இந்த சமையல எடயயே உக்காந்துருக்கிறோம்
ஆமா தோழி கரட்டா சொன்னீங்க அது வேற நம்ம இப்போ நம்ம வீட்ல பாத்தீங்கனா ராணி மாதிரி இருந்துட்டு இங்க வந்து ஐயயோ அவுங்க ராணி மாதிரி உக்காந்து நம்மகிட்ட வேல வாங்குறாங்க
ம் அதுவூ அம்மா வந்து நம்ம வீட்ல இன்னை என்னக்காவது ஒரு நாள் வருவாங்கள வீட்டுக்கு வருவாங்கள அப்போ சொல்லுவாங்க ஏண்டி நா அந்த வீட்ல இருக்கு போது ஒரு தட்டு எடுத்து த்துக்குன்னு யோசிப்ப எடுத்து வைக்க மாட்டேன்ப இப்ப நீ எவ்ளோ வேலை செ
கரட்டா சொன்னீங்க ஆமா ஆமா இதேதா சொல்லுவாங்க உங்க வீட்ல பாத்தேனா என்ன வேணாலு சமைக்கிற எங்க வீட்ல நம்ம ஏ இங்க இருக்கு போது ஒன்னு கூட பண்ண மாட்ட ஒரு பாத்ரூம் போயிட்டு வந்தா லைட் கூட ஆஃப் பண்ண மாட்ட இப்போ உன் வீட்டு வரும்போது நீ எப்டி கரெக்டா லைட் லைட்எல்லாம் ஆஃப் பண்ட்டு வர அப்டின்னு கேட் க்றாங்க
எங்களுக்கு இப்பதா அந்த ஒரு பொறுப்பு வந்ருக்கு ஆமா இப்போ என்னதா இருந்தாலு அம்மா வீட்ல நம்ம என்னதா பண்ணாலோ அவுங்க சொல்றது நம்மளுக்கு ச்ச அம்மா தான அப்டின்டு ரொம்ப அலட்சியமா எத்துபோம் இதுவேடயல் நம்ம மாமியார் வீட்ல இந்த மாரி சொல்லு போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தோழி அது
ஆ கண்டிப்பா கண்டிப்பா அதுக்காகவே ஐயோ அவங்ள்ட்ட நம்ம எதுவும் பேச்சு வாங்க கூடாது இதுக்காகவே நம்ம எல்லா வேலையு செய்யணு அப்டின்னு பாத்து பாத்து நம்ம செய்வோ அதுவே ஒரு குறை சொல்வாங்க ஆனா நம்ம வீட்ல ஏதாவது ஒண்ணு எடுத்து வச்சிருப் ப்போ அப்டியே அன்னைக்கு அம்மா நா தலையில தூக்கி வச்சுட்டு அப்பா எ பிள்ள செஞ்சிடுச்சு அப்டின்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷ நம்ம அட ஒரு டைம் அப்டிதா நா வீட்ல வேல செஞ்சுட்டேன் எப்பவுமே செய்ய மாட்டேன் நான் ஹாஸ் ஹாஸ்டல்ல இருந்தே அப்ப ஆ எங்க வீட்டுக்கு வந்தப்ப அம்மா ஏதோ பங்க்ஷன் சொல்லி வெளிய போயிட்டாங்க நான் மட்டு தான் இருந்தனா அப்ப என்ன பண்றனா அந்த அடுப் கடுப்பு எல்லா கொஞ்சசுத்த பண்ணிட்டு பாத்திரலா இருந்துச்சு அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு கொஞ்ச வேலெல்லாம் முடிச்சிட்டேன் அவங்க வறதுக்கு வேனு எல்லா வேலையு முடிச்ட்ட அப்ப சோ அவுங்க அம்மா வந்து த்து என்ன பண்டாங்கனா என் புள்ள தானா இது ஐயோ என் புள்ள இவ்ளோ வேலை செஞ்சுரு இருக்குது அப்டின்ட்டு கை காலல்லா அமுக்கி விடுறாயங்க
அ அவுங்களுக்கு நம்மளோட அருமை தெரிது பாத்தீங்களா
அவங்களுக்கு அதிசயங்க அவங்க அதிசி யம் ஆச்சரியபட்டாங்க அப்பா நீதா செஞ்சியா இது இல்ல வேற யாராது விட்டு செஞ்சியா நீ
இல்ல ஒரு சைட்ல அவுங்களுக்கு சந்தோஷமா இருக்கு ஏ நம்ம புள்ள இவ்ளோ எல்லா கத்துகுச்சு நல்லா செய்துன்னு ஒரு சைட்லாச்சு நம்ம புள்ள அங்கதா பண்ட்டு பண்ட்டு வருது இங்கயு வந்து நம்ம வேலை வாங்க கூடாது அப்டின்னு நெனைப்பாங்க
ம்ம்
பர்சு இல்லாம ஆனா ஒரு சில அம்மா என்னா சொல்லுவாங்க இங்க ஏதாவது பண்ணுவியாடி அங்க போய் எல்லாமே பண்றியே அப்டின்னு
ம் இப்ப நீங்க வந் வெஜ் நல்லா சமைபீங்களா நான்வெஜ் நல்லா சமைபீங்களா
நானா வெஜ்ஜி நான்வெஜ்ஜி எது இருந்தாலு நல்லாவே சமைப்பே ஓரளவுக்கு சமைப்பே எங்க வீட்டுல எல்லாருக்கு புடிக்கும் சமைக்றது இப்ப பாத்தீங்கன்னா பக்ரீத்து பண்டிக போனனால நெறைய கறி எல்லா இருக்குறனால கறி கொழம்புதா அதிகமா செஞ்சு சாப்புட்றோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள்
பரவால்ல நா எனக்கும் நான்வெஜ்னா ரொம்ப புடிக்கு சிஸ்டர் நா வந்து எப்டின்னா ஆஹ் இப்ப எப்பிட்னா எங்க வீட்டுல இது ம் வச்சுக்குவோ சாம்பாரு ரசோ இந் மாரி எதாவது ம் ஈவினிங் டைம்ல அந்த காலையிலு எல்லாத்திக்கி டிபன் பாக்ஸ்ஸுல்லா ஒடுக்கறதுக்கெல்லா சமச் சரேனா மதினத்துக்கும் காலையில மீதிந்துச்சுன்னா அதுவே மதியம் வச்சுப்பேனா நா ஒரு ஆள் தானே அப்டின்னு எதுவு இல்ல அப்டின் நா மட் டுந்தா நா ஏதாவது வேற ஏதாவது சமைப்பே அப்ப அப்டி இருக்கும் போது ஏதாவது சமைச்சிட்டோ காலையில வச்சது இருக்கு அப்டின்னா அப்புறம் நைட்டுக்கு வந்து ச சின்னதா கொஞ்சமா பருப்பு போ போட்றது இல்லினா ஏதாவது ரஸ் மாரி ஏதாவது சின்னதா கொஞ்சமா வச்சிருவே ஆஹ் அப்டி வெக்கிற டைம்ல பண்டாங்கன்னா வீட்டுல எனக்கு எதாவது கடிச்சுக்கிறதுக்கு எதுக்காவது ஒண்ணு தொட்டுக்கிறதுக்கு கடையில இந்து வேற ஏதாவது சிக்க னோ இல்ல மீனோ எதாவது ஒண்ணு நீங்க வாங்கிட்டு வரணு அது இந்தாதா உள்ளயே எறங்கு இல்லேன்னா உள்ளயே எறங்காது இதுன்னு எனக்கு ஆட்ரா வது போடு எனக்கு தெரியாது எனக்கு இப்ப சாப்பன்னும் போல இருக்குப்பா எனக்கு டெம்ட்டா இருக்குப்பா சாப்பன்னும் போல இருக்குப் பா அப்டின்னு உடனே சீன் போட்றது ஐஸ் வைக்கிறது சொல்லப்போனா ஐஸ் வச்சர்றது
ஆமா நம்ப ரொம்ப இது பண்ணா கூட கேட்க மாட்டாங்க இதுவே நம்ம கொஞ்சம் ஐஸ் வச்சோம்னா வாங்கி தந்துருவாங்க
ஆஹ்ம் பொண்ணுங்களுக்கு வந்து இது ஒரு இது பிளஸ் பாயிண்டுன்னு வச்சுங்கங்களே ஒரு பக் ப்லீஸ்பா ஏதோ இத்தன நாளா செய்றேன்ல எனக்காகவே இதுவு செய்ப்பா அப்டின்னா போது அவிய்ங்க அப்டியே அப்டியே ஐஸ் மழ பெஞ்ச மாரி ஐஸ் கட்டிக்குள்ள நிக்க வச்ச மாரி அப்பாடா
ரொம்ப சந்தோஷோ தோழி உங்க கிட்ட பேசுனதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நம்ம இந்த டாபிக்ல பேஸ்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மீண்டும் தொடர்ந்து பேசலாம்
கண்டிப்பா இவ்ளே நேரோ நம்ம பேசினதே டக்குன்னு போயிடுச்சு நம்
ஆம்மா தெரியல தோழி எனக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சி மறுபடியும் நா கால் பண்றே தோழி
ஆஹ் கண்டிப்பா அடுத்த அழைப்புல சந்திப்போம் நன்றி
நன்றி வணக்கம்
ம்